நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க காலலேந்து என்னென்ன பண்ணிட்ருக்கீங்க
காலைல கொஞ்ச நா லேட்டா தாங்க எந்துருச்சே நைட்டு்லா சரியா கொஞ்ச தூங்கல நேற்று கோவிலுக்கு போயிட்டு ஒரு ஒருமண நேர ஆச்சு கோவிலுக்கு போயிட்டு நடந்து வரதுக்கே ரொம்ப ட டயர்ட் ஆயிட்டேனா என்னன்னு தெரியல சீக்கிரமாவு தூங்கிட்டே காலயிலலேட்டா தா எந்துருச்சே உடம்பெல்லா ரொம்ப
அப்டிங்களாங்க நானுமே வந் து பாத்தீங்னா நானுமே லேட்டா தாங்க எழுந்து தே நேத்து வந்து பாத்தீங்னா படுக்கவே லேட் ஆயிடுச்சுங்க அ கொஞ்ச வீட்டு கோ கெஸ்ட் வந்துருந்தாங்க அதனால இப்ப யன் வந்து அவங்க கூட விளையாட ஆரம்பிச்சிட்டா அதனால வந்து தூங்க லேட் ஆயிட்டு நா அதுக்கப்புற என் பையன் உறங்கிட்டானுமே எனக்கு என்னன்னு தெரியல ஆஹ்ரு சில டைம் வந்து பாத்தீங்னா ரொம்ப டயர்டா இருந்தா கூட தூக்க வராதுனு சொல்வாங்
ஆஹ ஆமாங்க
கால் வலி வந்துடுச்சு அப்புற மைண்ட நம்மளுக் கொஞ்ச ரிலாக்ஸ் ஆனா ஆட்டமேட்டிக்கா தூக்க வந்துடு அப்போ கண்ட்டினியூஸா வந்து நம்மோ அடுத்தவங்களுக்காகவே வேல செஞ்சுட்டு அந்த மாதிரி இருக்கும் போது அஹ் நம்ம நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஏத்தது எதனா ஒண்ணு பாத்தா ஒரு மனசு நிம்மதியானா தா தூக்க வரு எனக்கு அந்த மாதி நானுமே என்ன பண்ண ஃபோன் பாக்க ஆரம்பிச்சுட்டே அது ஒரு ரெண்டு மணி வரைக்கு போயிடுச்சுங்க ஒன்னு ஒன்னு பாத் து அப்புற ஒரு ரெண்டு மணிக்கு தூக்க வந்து பயங்கர நாங்க படுத்ததே ஒரு பதினோரு மணிக் க்கி மேல தா முடிச்சுட்டு ஆஹ் அதுக்கப்புற ரெண்டு மணி ஆயிடுச்சுங்களா தூங்கிட்டு ஆட்டமேட்டிக்கா தூக்க வந்துட்டு அப்புற மார்னிங் வந்து எழுந்துக்க லேட் ஆயிடுச்சுங்க அப்புற தம்பிக்கு மட்டு இட்லி எப்பமே மாவ் வச்சிருப்பேங்க ஏனா ஸ்கூலுக்கு போவே அவனுக் இட்லி ஊத்தி குடுத்துட்டு அ ஸ்கூலுக்கு அவன அனுப்பி வுட்டேங்க ஸ்நாக்ஸ் வந்து த நட்ஸு வாழப்பழ ஃப்ரூட் எப்போமே இருக்கு அதனால நட்ஸும் இந்த வாழப்பழமு குடுத்து அனுப்பி வுட்டு இப்ப அடுத்து மதியத்துக்கு மட்டு சமக்கிற மாரி இருக்குங்க
சேரிங்க சேரிங்க இங்கேயு அதேதா போச்சு கொஞ்ச லேட்டா தா எந்திரிச்சோ நாங்க எங்ளுக்கு ஒன்னு பிரச்ன இல்ல
ஆனால நா லேட்டா எந்துருச்சு கொஞ்ச டிவில வந்து ராமாயணம் பாப்போம் டெய்லியு ராமாயணம் அதுக்கப்புற சாப்டுட்டு இப்பதா கொஞ்ச ரெஸ்ட் எடுத்துருகேனுன்னு தெரியல கால்லா ரொம்ப வலிக்குது ஆ.. என்ன சாப்டுறதுன்னு வேற தெரில
ஆமா ஆமாங்க எனக்குமே வந்து பாத்தீனா எங்க அம்மா வந்து இந்த ராமாயணம் வந்து து நெறய பாப்பாங்க ஹ் அ மகாபாரதம் இதுமே வந்து பாத்தீங்னா இப்போ ரீசண்டா நெறைய போட்றாங்க டிவில அதுமே பாப்பாங்க அதுக்கப்றோ நாங்க வந்து பாத்தீங்னா எல்லா இதுவுமே பாப்போங்க ஹே ரோ ஓ அ ஒரு இது மட் டு பாக்க மாட்டோ ம் இந்த மாதிரி வந்து அ கிறிஸ்துவர்கள்துமே நெறைய போடுவாங்க அதுமே போ ரோ முஸ்லிம் து நெறைய பாப்போங்க எல்லா விதமான
நல்லது நல்லது போட்டுருந்தாங்க எப்பமே டிவில கொஞ்ச நேர நம்ப டைம் பாஸ் பண்ற மாரி இன்னிக்கு கொஞ்ச நேரோ கொஞ்ச பாத்தோ நல்லாருந்து து பாக்கறதுக்கு அப்றோ தோச செஞ்சாங்க அம்மா சாப்ட்டுட்டு கொஞ்ச ரெஸ்ட் எடுக்கலான் வந் துட்டங்கே
ஏ செரிங்க எனக்குமே வந்து பாத்தீங்னா ஒம்போது மணிக்கு ஸ்கூல்ங்க இன்னைக்கு வந்து என்னன்னா எங்க விருந்தாலி ஒருத்தவங்க வந்திர்ந்தாங்க அவுங்க வந்து பாத்தீங்கனா அவுங்க இன்டர்வியூ போறாங்ளா அதனா ல எங்க கணவரோட பைக் எடுத்துன் போயிட்டாங்க அனால தம்பிய வந்து ஸ்கூலுக்கு நடந்து போய் தா விட்டுட் டு வந்தோ அதுவே ஒரு பத்து மிஷோ அவனக்கு லேட் ஆய்டுச்சுங்க ஸ்கூல்ல ஏ நம்ம கொழந்தைங்க நம்ம எழுந்து எல்லா செஞ்சிருவோங்க ஆனா கொழந்தைங்கள எழுப்புது ரொம்ப செரமங்க அவுங்க வந்து பாத்தீங்னா கரெக்டா எந்த ஸ்கூல் வேற பாத்தீங்னா ஒம்போது மணிக்கே ம த்த ஸ்கூல்ல ஒம்போதரைக் தாங்க தொடங்குது ஏ கொழந்தைங்களுக்கு எதுக்கு அவ்ளோ சீ க்கிரோ வெக்கிறாங்கன் தெரியிலங்க ஒரு ஒம்போதர ஒம்போது மணிக்கி ஸ் கூல்ல இருக்கணுனா எப்டிங்க அதுக்கப்றோ இவனுமே எட்டு மணிக்கு எழுந்துப்பா ஒரு மண் நே நேரோ எப்டி போதுனே தெரியில ஆ அவனுக்கு பத்து மிஷோ நடந்து போதுக்கே வேஸ்ட் ஆயிடுச் சிங்க அதுக்கப்புறமா இப்ப பாத்தீங்னா இப்பதா போய் விட் விட்டுட்டு வந்தனா ஒம்போதரை ஆயிட்ச்சு வீட்டுக்கு வர இப்ப நா அடுத்து சாப்ட்டு என்ன பண்ணிட்டு திரும்யு வந்து பாத்தீங்னா பதினோர் மணிக்கு போய் கூட்டிட்டு வரணுங்க ரெண்டு மண் நேரோ தாங்க ஸ்கூல்லு
பரவால அந்த ரெண்டு மண் நேரோ கொ கொஞ்ச ஓய்வுன் நெனைக்
என்னங்க சொல்றீங்க ரெண்டு மண் நேரோ ஓய்வுன்றீங்க இப்ப நா போய் விடுதுக்கு பத் து இருவது மிஷோ ஆய்டுதுங்க திருமியு அங்கந்து நடந்து வரணுங்க திரும்பி வீட்டுக்கு வந்து நம்ம சாப்புறோங்க அப்றோ அடுத்து பாத்தீங்னா டைம் ஆயிடுங்க இங்கருந்து ஒரு இருவது நிம்ஷோ முன்னாடி கெளம்பனாதா அவன போய் கரெக்டா கூப் ட முடியுங்க அவ போய் கூட்டினு வரத்துக்கே எனக்கு கரெக்டா இருக்கு நீங்க என்னாங்க இது மாரி டைம் இருக்குன்றீங்க வேணா ஒரு பத்து மிஷோ இருவது நி சோ ந நடுல கேப் இருக்குங்க அதுல வேணா நம்ம சாப்பிட்லா இல்ல வேற வேணா வேலனா பாக் க்கலாங்க அந்த அளவெல்லா டைம் இல்லங்க மூணு மண் நேரோ விட்றோனா ஓகேங்க
வேலைக்காக எல்லா வேலையு வீட்டு வேல செஞ்சிட்டு ஓடிட்டே இருக்கீங்க ஆனா
ஆமாங்க ஒரு ஒரு பேரண்ட் ஆனதுலந்தாங்க தெரியிது ஓடு ஓடு காலையில ஓட ஆரம்ச்சு சா ராத்திர ஆனாலு முடியலேன்ற மாரி ஒண்ணு சொல்லுவாங் க திரைப்படங்கள்ல அந்த மாரிதாங்க போயிட்ருக்கு அவ்வை ஷண்முகி மாதிரி வந்து காலையில நம்ம வேல ஆ ஆரம்பி சொன்னா அது பாட்னு எண்டே இல்லாம போயிட்ருக்குங்க
உங்கள எப்டி நீங்க பாதுகாத்துப்பீங்க உங்களுக்காக நீங்க என்னெல்லா பண்ணுவீங்க
ஒண்ணு பண்ண மாட் டங்க ஒரு மூஞ்சு கூட நம்ளால கழுவ முடியாதுங்க அந்த மாரி தாங்க இருக்கு
ஆனா சொல்வாங்க நெறைய கேள்வி பட்ருக்கே மின்னாடி எல்லா வந்து ஃபேஸ் வாஷ் பண்வே கிரீம் போடுவே அது இதுன் எல்லாமே எனக்காக செஞ்சுப்பே இப்ப மூஞ்சி கூட கழுவ கான நேரம் இருக்க மாட்டேங்கிதுன் நெறைய பேர் சொல்வாங்க நீங்களு அதே மாரி சொ
இப்ப என்னென் நாங்க இப்போ வந்து கணவர்ங்களுங்கு பாத்தீங்னா வீட்லந்தே வேல செய்யறாங்க இன்னொன்னு அவுங்களுக்குமே வேல அதிகோங்ளா கொழந்த எப்பவுமே நாம் ம கிட்டயே இருக்கும் போது நம்மளுக்கு அந்த எனர்ஜி வராதுங்க அவங்க எதையாவது பண்ணிட்டே இருப்பாங்க அவங்கள நம்ம நோட் பண்ணிட்டே இருக்கற மாரி இருக்கு இல்ல நம்மள டார்ச்சர் பண்ணிட்டே இரு ப்பாங்க இல்ல விளாட கூப்டுட்டே இருப்பாங்க எதனா ஒண்ணு பண்ணிட்ருப்பாங்க அத அதனால அதனால நம்மளால எந்த வேலையு நிம்மதியா செய்ய முடியாதுங்க ஆனா இப்ப வந்து கணவர் வந்து வேல முடிச்சுட்டு சரி நா கொஞ்ச நேர தம்பியு பாத்துக்கறேன் சொன்னா போதுங்க அது எங்கிருந்து எனர்ஜி வருன் தெர்லங்க நறைய வேல இருக்குமா நா நா இவ கூட இருந்தா நாலு மண் நேர செய்ற வேலைய இவுங்க யாருமே இல்னா அரை மண் நேரத்துலயே முடிச்
கண்டிப்பா ஏனா கொழந்தையு பாத்துக்கணு நம்ப வேலையு செய்னு அது கண்டிப்பா முடியாத ஒரு விஷயந்தா அது நேர இழுத்துட்டே போகு நம்ம தனியா செய்ணு அப்டினா நீங்க
ஏன்னா இருக்குற வேலை இருக்குங்க நமக்கு ஞாபக இருக்கு இவ்ளோ வேல செய்ணுன்ட்டு ஆனா இப்ப எம் பையனே இருந்தானு வச்சுக்கோங்க எக்ஸ்டா ஒரு நாலு இப்ப நா நாலு வேலை செஞ் அவன வச்சுட்டே நாலு வேலை செய்யிறேன் வச்சு க்கோங்க அவ எனக்கு இன்னு நாலு வேலை எக்ஸ்ட்ரா இழுத்து போட்டு வெச்சிருப்பாங்க அந்த மாரி நம்ம போய் செய் செய்வோ ஒரு எ ஃபோரு ஒரு இது எடுத்துக்காட்டுக்கு சொல்றேங்க வீடு பெருக்கறோ அப்பற வந்து துணி துவைக்கிறோ அந்த மாரிலா எதோ வேலை இருக்குனா அதாம் முடிச்சட்டேன் வச்சுக்கோங்க சரினு திரும்பியு வந்தா இவ என்ன பண்ணிருப் பா அவனோட டாய்ஸ் எல்லா எடுத்து போட்டு வச்சிருப்பா இல்லனா வந்து எல்லா பக்கமு போய் தண்ணிய ஊத்தி வச்சிருப்பா இல்லனா எடுத்துனு போயி அ வெளியே இருக்க அந்த செடில இருக்க மண்ணெல்லா எடுத்துட்டு வந்து பால்கனில வந்து ஜே சி பி வச்சு எடுத்து எடுத்து அந்த பக்க கொட்டிருப்பா
கண்டிப்பாங்க எப்டிங்க வீட்ல நீங்க மேனேஜ் பண்றிங்க
எல்லார் வீடு அப்டிதாங்க நம்ம சொல்றதுக்கு எதுவு இல்லங்க வேற வழி இல்லங்க இவங்க வளற வரைக்கு இதெல்லா அனுபவிச்சுதாங்க தாகனு
அச்சோ அச்சோ ம்
நீங்கதாங்க ஓடிட்ருக்கோ நீங்க யாருனா கொழந்த வச்சிருக்கவங்கள கேட்டு பாருங்க அதுக்கப்புறமா நம்மளு என்னனா நம்ம எது சொல்ல முடியாதுங்க அடுத்து வந்து பாத்திங்னா அதுங்க கொழந்தைங்க இன்னு வளந்துச்சுங்னா இந்த மார் விஷயங்கள்லா பண்ணாது பாத்து டென்ஷன் ஆகி கத்த இதெல்லா நம்மளுக்கு ஒரு ஞாபகமா இருக்கு பிற்காலத்துல
நமக்கிதெல்லா மிஸ் பண்ணுவோ நீங்க எல்லாருமே குழந்தை இந்த அட்டகாசம் பண்ணானே இப்ப வளந்துட்டானா பேச கூட மாட்டாங்க சில கொழந்தைங்களா
ஆமாமாங்க ஆமாங்க ஆமாங்க இப்டியேதாங்க போகு நா ஒரு பக்க எல்லாத்தை
ஃப்ரீயா இருக்கேங்க அண்ணி பாத்துக்கிறாங்க வீட்ல வேலைய அதே மாரி அம்மா கொஞ்ச பாத்துக்றாங்க அப்பாவு கூட வந்து உதவி செய்வாரு முடில அப்டினாலுமே ஆனா நா எதுமே செய்ய மாட்ட ஜாலியா உக்காந்துட்ருப்ப ப்ப இப்போதைக்கு நல்லா எஸ்கேப் ஆயி ஜாலியா உக்காந்துட்ருக் கே என்ன பண்ண போறேன்னு தெரியல எனக்கு வெயில கொஞ்ச நாள் போனா
ஆமா ஆமாங்க
மைக்க சொல்றாங்க சமைக்க சொன்னா தனி தன செய்யும்னா அந்த பக்குவ இன்னு வரவே இல்ல தனியா செய்யனுன என்ன எதுக்கு போடணு எதுவுமே தெரியல மேபி நீங்க சொல்ற மாரி தனியா கொஞ்ச நாள் நம்ம சேந்து யாருமே இல்லாம பழகிட்டா ஆனா வருன்னு நெனைக்கிறே நானுமே
பெரிய சொந்து இப்போ என்னன்னா நம் அம்மா செய்யறது ஒன்னும் இது இல்லைங்க என்னன்னா எல்லாரு என்ன சொ சொல்றாங்க சீக்கிரமா எழுந்துக்க சொல்றாங்க இவங்க இவ்வளவு வேல வச்சு அ இப்ப எங் கணவரு கு நெறைய வேல இருக்கு அவ் அவரு ம் பரவால்லே இதுங்க வேல முடிச்சு அப்பதாங்க தம்பிய வந்து அவங்கிட்ட விட்டுட்டு நம்ம வந்து வேல செய்ய மு ரியு ஆ இப்பவரு லேட்டா வருது எல்லாமே லேட் ஆகுதுங்களா அப்ப நம்ம லேட் இப்பதா படுக்குற மாரி இருக்கு அப்ப காலையில எப்டிங்க சீக்கிரமா எழுதுக்க முடியு சீக்கிரமா எழுந்தா எல்லா வேலய சீ திருமங்கொலத்துல வண்ட்டு எங்க எனக்கு சொல்லுவாங்க எங்க அம்மா ஏ நீ லேட்டா நானானுமே முயற்சி சுப் பண்ணி இப்பத்திக்கு நா ஒரு ஆர்ர மணியிருந்து ஏழு மணி வரைக்கு எழுந்துக்கறேங்க ஆனா ஆறு மணிக்கே எழுந்துக்கோ அப்டின் சொல்றாங்கங்க ஆனா நம்ம ஒடம்பு வந்து வசதியாருக் இங்க அதுக்கு ஏத்த மாரி நம்ம இருக்கட்டு இல்லங்க இன்னொன்னு என்னன்னா அடுத்த அடுத்து நாங்க ஊருக்கு போயிட்டு வர போரோ இருக்கா அந்த ரொட்டீன் எப்டின்னா மாறிடுது வீடு கலைஞ்சு போயி்டுது அந்த மாரி நெறைய விஷயங்கள் நீங்க எப்டிங்க மேனேஜ் பண்றீங்க
நா வீட்டு்ல தானங்க இருக்கே எனக்கு எந்த பிரச்சனையு இல்லை எனக்கு இன்னு கல்யாண ஆகலையா அதனால நா எப்பவும் போல ஜாலியா சுத்திட்ருக்கேங்க நம்ள தூங்கறதுக்கு சாப்பறதுக்கு யாரையு நோண்ட மாட்டாங்க இந்த டைம் தா எந்திரக்கணு இதுதா பண்ணணும்னு யாரு எனக்கு ஆர்டர் போட மாட்டாங்க அதனால நா ஜாலியா சு
அதனால பரவாயில்லங்க இப்ப இந்த டைம் தாங்க உங்க நீங்க உங்கள நீங்க வந்து பாதுகாத்துக்க முடியு அப்புற உடம்பெல்லா நல்லா பாத்துக்க முடியு அதனால ஜாலியா இருங்க கல்யாண்லா வச்சுட்டா ரொம்ப ஆ காலைல ஓட ஆரம்ச் ச நைட் வரைக்கு ஓடிட்டே தாங்க இருக்கணு அந்த நாய் கணக்கா நெறைய நல்ல இ நெறைய நல்ல விஷயங்களு இருக்குங்க அதுக்கு நா திருமண வாழ்க் இ வந்து நல்லாருக்காதுன்னு சொல்லல நெறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களு இருக்கு ஆனா என்னன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களு இருக்கு இதையு மேனேஜ் பண்ணு இதுவு ஒரு மனநிலை வந்து பாத்தீங்கன்னா சோர்வு ஏற் படு அத வந்து நம்ம அ கொஞ்ச கொஞ்சமா அத நம்ம ஏத் என்னெல்லா பண்ணி இதுல இந்து மீண்டு வரலான் சொல்லிட்டு நமக்குள்ளையே நம்ம வந்து சில முடிவுகள வந்து எடுத்துக்கணுங்க எங்க கணவரு வந்து பாத்தீங்னா இந்த பாத்திரோ வெளக்கர்த்க் குல்லா ஆளு வச் சிக்கோன் சொல்லுவாங்க
ஆ எப்டி சொல்றது நம்ப அதெல்லா செஞ்சோ தா நம்ம ஒடம்பு கொஞ்சோ ஆரோக்கியமா நல்லாருக்கும் அதுவு வந்து கொஞ்சோ நம்ம வேலைக்கு ஆள் போட்டுட்டோன் அனா ரொம்ப கஷ்டோங்க
இல்லங்க இப்ப வந்து அப்டின் கெடயாதுங்க எனக்கு என்னன் தெர்ல நம்ளே வெளக்கிக்கலான்ற அப்டியே இருந்துட்ட ஆனா வந்து நம்ளால சில டைம் முடியாதுங்க பாத்ரோ சேந்துட்டே இருக் கோங்க இப்ப கொழந்தைங்களுக்கு எதனா ஸநா ஸ்நாக்ஸ் செஞ்சுத் தர மாரி இருக்கு அப்டி ஒன்னு செஞ்சாலே போதுங்க சிங்க்கு ரொம்பிடுங்க அதனால வச்சுக்கிறது நல்லதா தோணு து இதுக்கப்புற குளுர் கால வந்துடுச்சு அப்ப வச்சுக்க வேண்டியதாங்க ஆளு
அப்ப வேணா வச்சுகோங்க ஏனா செஞ்சு ஒடம்பு கொஞ்ச குளுர்ல ஒடம்பு கொஞ்ச முடியாம போயிடுச்சுனா கஷ்ட
செரிங்க உங்ககிட்ட பேசுனது மகிழ்ச்சிங்க அடுத்த அழைப்புல சந்திப் போங்க நன்றி நன்றி